மதியோ
மதிய வணக்க நண்பா என்ன பண்றீங் நல்லாருக்கீங்ளா வீட்ல எப்பிடிருக்காங்க
நா அதாம் பா இப்பதா சாப்புட்டே ஒக்காந்துட்டுருக்கே நண்பா வீட்ல பாத்தீங்னா மனைவி பையனுக்கு ஊட்டி உட்டுட்ருக்காங்க
சே சேர் நண்பா எங்க வெளிய கெளம்பலீங்களா நா இன்னக்கி என்ன சாப்ட்டே சாம்பார்தா நண்பா அங்க
இங்க பாத்தீங்கனா இங்க ஒரு கொழம்பு வச்ருந்தாங்க அது என்ன கொழம்புன் தெர்ல நண்பா கரட்டா
சேர் சேரி நண்பா
ம் நானு கேக்க மறன்ட்டே எதோ நல்லாருக்குன் சொல்லி சாப்ட்டே நண்பா
செ செரிங்க இங்க நீங்க வேலக்லா போலீங்ளா இல்ல வெளிய எங்கயு போலீங்ளா என்ன பண்ணிட்ருக்கீங்க
இன்னக்கி நா எங்கியு எங்கயுமே போலீங்க இன்னக்கி வேலக்கி போட்டு வெளிய போலான்ருந்தோ இன்னக்கி வெளியதாங்க இனிமேல் போணு
சேரி செரிங்க சேரிங்க வீட்லலா என்ன பண்றாங்க நல்லாருக்காங்களா சாப்ட்டாங்களா
ம் எல்லாருமே சாப்புட்டுதா இரு சாப்புட்டு முடிச்சாச்சு வீட்ல எல்லா நல்லாருக்காங்க எல்லாரு நல்லாருக்குங்ளா
இங்க எல்லாருமே நல்லாருக் ஒ எல்லாரு நல்லாருக்காங்க சாப்ட்டாங்கலா ஒக்கான்ட்ரூக்கங்க அப்பா வெளிய வேலக்கி பேய்ருக்காருங்க
ஓகே ஓகேங்க
கேக்குரிங்க அப்ப நா இன்னக்கி லீவ் போட்டங்கறீங்க இங்க வேலக் போய்ட்ருக்கீங்ளா இல்ல வீட்ல ஏதாவது தொழில் பண்றீங்ளா
இல்லல்லீங்க நா பத்தீங்கன்னா வேலக்கில்லா போறதில்லீங்க வேலையு புடிக்கலேன் சொல்லிட்டு இப்ப தொழில தான் தொழில்தானே ஏப்பாடு தா நடத்திட்ருக்கே அது ஒரு தொழில்ல ஒரு ஒன் மந்த் இதுல டெவலப் பண்ணிர்லா பாத்துட்ருக்கேன் நா நீங்க எதாச்சு வேலக்கி போறீங்ளா இல்ல தொழில்தா பண்ணிட்ருக்கீங்ளா
நா வேலைக் போயிட்தாங்க இருந்தே புடிக்கில சேரி வேற ஏதாது வேலக் போலா இல்லேனா தொழிலே பண்ணிக்லா தாங்க பாத்துட்ருக்குறே இந்த ஒரு எடத்துக்குள்ள ஏதாது ஒரு தொழில ஆரம்பிச்சிருவங்க கண்டிப்பா நீங்க தொழில் எதா ஆரம்பிக்கிறீங்ளா இல்ல பாத்துட்டுருக்கீங்ளா
நா தொழில் ப ஆரம்பிக்கிறதுக்கு தா ட்ரை பண்ணிட்ருக்கங்க கண்ணுக்குட்டி ஒண்ணு வாங்கியிருக்கே இன்னு ஒரு
செரிங்க
கன்னுக்குட்டி வாங்கலான்ருக்கனுங்க
சேர் செரிங்க
ஒரு இருவது கண்ணுக்குட்டி பாத்தீங்னா ஒரு ஆறு மாசொ ஆறு மாசொ தள்ளிதள்ளி ஒரு இருவது கன்னுகுட்டி மொத்தமா டோட் டலா வாங்கி அத பேஜ் பேஜா விக்கலான்ட்டு இருக்கனுங்க
பரவாலங்க பரவாயில்லங்க நல்லதுதாங்க இது ஒரு நல்ல தொழில் தாங்க இது எப்டி ஒங்களுக்கா தோணுச்சுங்ளா இல்ல யாராது பண்றத பாத்துட்டு இது ஆரம்பிக்லானு இருக்கீங்ளா
இல்ல இல்லிங்க நாங்க இருக்க ஊர்ல பாத்தீங்ன்னா அதா ஃபேமஸுங்களாமா
சேரிங்க
அதா நாங்களு அப்டியே பண்லானு சொல்லிட்டு இருக்கேங்க நீங்க ஒங்களுக் உங்களுக்கு ஏதாச்சு ஐடியா இருக்குங்ளா தொழில் பண்ணலான்னு இல்ல வேலக்கே போலான்ட்ருக்கீங்ளா கடைசி வரைக்கு
இல்ல இல்லங்க நானூ அதேதாங்க இப்ப ஒரு கன்னுக்குட்டி இருக்குதுங்க அது கூட ஒரு ரெண்டு இப்ப நாலாத்த வாங்கி உட்டோனா அது ஒரு நாலஞ்சு மாசொ ஆச்சுன்னா அது கொஞ்சொ பெருசாயிருங்க ஆனதுக்கு அப்றொ மறுபடியு ஒரு நாலஞ்சன்னோ வாங்கி உட்டோனா அதுவே எப்டினா அது குல் அப்ப ஒன்ற வருஷொ ரெண்டு வருஷொ வளத்திட்டு அத கிர விக்கலான்னுட்ருக்கங்க அதேவே ஒரு பெரிய தொழில் தாங்க
ஆமா ஆமாங்க நல்லதுங்க ஏனா ஒரு டைமு கெடச்சாலுமே அது பல்க் அமௌண்ட தா கெடைக்கு நம்ளுக்கு
ஆமா ஆமாங்க கரெக்ட்டு தாங்க ஆ நீங்களு அதே மாதிரிதா பண்ணலான்ட்டுருக்கீங்க நீங்க யாருகிட்டருந்து கத்துக்கிட்டீங் கே இல்ல ஒங்களுக்கு யாரோ சொல்லி குடுத்தாங்ளா இல்ல செரி நீங்களா போயீ க கத்துக்கிட்டீங்ளா
இல்ல இல்லெங்க நாங்களாலா எதுவுமே கத்துக்லீங்க சும்மா என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தங்க வீட்டுக்கு ஒரு கன்னுகுக்குட்டி இர்ந்துச்சு அத வச்ச என்ன பண்லானு யோிச்சுட்டுர்க்கப்பதாங்க இந்த மாரி அப்பா சொன்னாரு
டெரியெ
அப்போதாங்க நானு கூகுள் எல்லா வலைதளங்கள் எல்லா போட்டு தேடி பாக்கறப்ப ஒரு ஐடியா கிடச்சிதுங்க உங்களுக்கு எப்புடி
எனக்கு அதேதாங்க அப்போதா ஒண்ணு வாங்கிட்டு வந்ததாரா அதுக்குப்பறொ தா எனக்கூ தோணுச்சுங்க இந்த நம்ம ஒண்ணு வந்திருக்குது இந்த ஒண்ண வச் வச்சு நம்ம என்ன பண்லா மறுபடியு வாங்கி விட்டோமுனா இத கொஞ்சொ பெரிய தொழிலா இதுவாக்கிக்கலாங்கறத யோஸ்ச்சுங்க நானூ தம்பியூ அப்டியே அப்டியே தொடர்ந்து போயிட்டுருக்குதுங்க இதுக்கப்றதாஒவ்வொண்ணா வாங்ணுங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா ஒவ்வொன்னா நம்ம கையில இருக்க காசு போட்டு வாங்கனா நம்ம பின்னாடி நீங்க மொத்தமா குடுக்கறப்ப ஒரு பல்க் கமொண்ட் கெடச்சிருந்தீங்க அப்போ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனயா இருந்தாலுமே தெரிஞ்சுக்காதுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அதனாலதா யோசிச்சுட்டு இருக்கங்க இதயே நம்ம பெருசு பண்லான்னு
எதுவாய்ல் ம் எந்த தொழிலு வந்து ஸ்டாடிங்ல பாத்தா ஸ்டக் கஷ்டமாதாஇருக்கூ ஆனா அது தொழில்லெலா லாபொ வருமா வராதா அப்பநம்ம இழுத்து மூடிறுவோமானு பயமிருக்கு ஆனா இந்த தொழில கூட கஷ்டொ இருக்கு ஸ்டாடிங்ல கொஞ்சொ கொஞ்சொ பணொ வர வரைக்கு கஷ்டமாருக்குங்க ஆனா லாபொ ஒங்களுக்கு ஹன்டர்டு பசன்டேஜ் ஒங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடு வரப்போதுனு
கண்டிப்பாங்க ஆமாங்க இப்ப வந்து எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலு லாப வருமா நஷ் டோ வருமானு யோசிட்டேதா இருப்பாங்க அதே எப்பியு தொழில் பண்ணு போது நமக்கு சில பேருக்கு வ வெற்றி அடையு சில பேர்க்கு தோல்வியடயு ஆனா இதுல எடுத்த லாப மட்டு தாங்க பாக்க முடியு ஏனா நம்ம என்ன பெருசா ஒண்ணு பண்ணபோன போத அதுக்கான வயித்துக்கு தீனி மட்டு தா குடுக்குறோ அது பெருசா ஆச்சுனா நம கொண்டு போயி விற்பன பண்றோஅவ்ளோதாங்க மத்தபடி பெருசா நம்ம கஷ்டம்னு பாத்தா எது இல்லீங்க
ஆமா ஆமாங்க ஏனா மத்த தொழில்ல எடுத்துட்டம்மனா அது என்ன எப் ப்ப என்ன ஆகு எப்ப பீக் ஆகு எப்ப நஷ்டமாகு எதுமே நம்ளுக்கு தெரியாது ஆனா இந்த தொழில் பொறுத்த ஒங்களுக்கு ஹன்ட்ரடு பசன்டேஜ் இல டு ஹன்ட்ரடு பர்சேஜ் தெரிஞ்சுடு ரிசல்ட்டு ஒங்களுக்கு அமௌண்ட் வேணா முன்ன பின்ன வேணா கெடைக்கலாங்க இப்ப ஒரு மாடு எடுத்துங்ன்னா ஒரு ஒண்ணுக்கு போலா ஒன்னொரு மாடு பாத்தீன்னா எ எட்டுக்கு போலா அது மாரி டிஃப்ரெண்ட் வேணா ஆகலான்னு தவிர மத்தபடி நஷ்டங்கிறது இதுல எதுவுமே இல்லேங்க டைம் பீரியடு தா கொஞ்சோ கால அளவு வோன அதிக இருக்கலா ஆன ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தா அதுகப்புறோ நீங்க பேஜு போட ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு மூணு மாசோ ரெஸ்ட் எடுக்ர மாரி இருக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா ஏற்ற இறக்கந்த ஒருமே தவிர நமக்கு நஷ்டங்கிறது ஒண்ணு வராது ஏன்னா நம்ம பஸ்டே வாங்கும்போது பாத்தீங்கனா சிறிய தொகை கொடுத்து தா வாங்குறோ ஆனா விற்கும்போது பாத்தீங்கனா பெரிய தொகையே கெடைக்குது இதுல நம்ம என்னதா ஒரு வரு ஒரு ஒன்ர வருஷோ ரெண்டு வருஷோ வள த்தாலுமே நமக்கு அது தீனின்னு போட்ட கூட எப்டி பாத்தாலு முப்போருவா குள்ளதாங்க வரு ஆனா நமக்கு லாபம்னு பாத்தா ஒரு அம்போருவாக்கி மேல வருதுங்க நல்ல தொழில் தாங்க இதயே பெருசு பண்ணலா தாங்க யோச்சிட்டுருக்கோ நீங்க இதத யோச்சிங்களா நீங்க தனியா பண்றீங்களா இல்ல வீட்ல சேத்து பண்றாங்களா
இல்லல்லங்க இது ஃபேமிலியாதா எல்லா பண்ணலான்ருக்கோ
சேரிங்க
ஆனா இது நானு அண்ணனு சேந்து பெருசா பண்ணலாம்னு இருக்கோ ஆனா இப்பத்திக்கே பாத்தீங்கன்னா இட வசதி இல்ல பின்னாடி ஒரு இடோருக்குது அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கன்னுக்குட்டிய கட்டிட்டு ஒரு பேலன்ஸ் த்ரீய தூக்கி எங்க வீட்டு பக்கத்துல கொஞ்ச இடோருக்கு அதுல கட்டி வச்சு நாங்க அப்டியே பராமரிச்சுலாமானுருக்கு
சேரி சேரிங்க
ஆனா கண்ணுக்குட்டிய பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு குட்டிய பின்னாடி வந்து கட்டிட்டு கொஞ்சோ ஒரு மூணுமண் நேரோ நாலு மண் நேரோ கழிச்சி நீங்க எங்க வீட்டு பக்கத்துல கட்னா உங்ளுக்கா சாப்புட மாட்டேங் உடம்பு சரியில்லாதத மாதிரிருக்கு ஏன்னா போறவ வாரவேன்லா கண்ணு வச்சறானுங்க
செரிங்க ஆமாங்க
அதுக்கு தாங்க எதோ செட்டு மாரி போட்டு மறச்சு இது மாரி எதோ பண்லான்ட்ருக்கே எ ஏனா
உள்ள பாக்காத மாதிரி ஏதோன்னு போட்டு மறைக்கணுங்க
ஒண்ணு வாங்குனதுக்கே இப்டி ம் ஒண்ணு வாங்கினதுக்கே இப்டின்னா அதெல்லா வாங்கனோம்னா முடிச்சு வுட்ருனுங்க
முடிச்சு வுட்ருவாங்க ஆமாங்க ஏன்னா கல்லடி பட்டாலு கண்ணடி போடக்கூடாதுனு சும்மாவாங்க சொல்லிருக்காங்க
ஆமா ஆமாங்க அதாங்க உண்ம
அதா அந்த மாரி பண்ணுங்க எதுவு நானு கண்டிப்பா இது நல்ல தொழில் தாங்க கைவிட்றாதீங்க பூசிட்டேருக்காதீங்க சீக்கிரோ ஆரம்பிச்சுடுங்க
அதாங்க இப்போ ஒரு கொஞ்சோ வேல பண்ணிட்டுருக்கே அதுல கொஞ்சோ அமௌண்ட் வர வேண்டிது இருக்குங்க வந்துச்சுனா ஒரு ரெண்டு வாங்கலான்ட்ருக்கங்க ரெண்டோ ஒண்ணு வாங்கி உட்டர்லான்ட்ருக்கங்க
பரவால பரவால நீங்க
இருக்குறப்பு இருக்குறப் ம் இருக்கு இருக்குறப்போ ஒண்ணு ரெண்டுனு அப்டி வாங்குனம்னா அது சேந்துக்கமுலுங்க
ஆமாங்க ஆமாங்க இப்ப எப்பிடி நீங்க ஒரு கன்னுக்குட்டியு உங்க சைட்ல எவ்ளோவு வாங்குவீங்க எவ்ளோவுக்கு விறக்கிறாங்க
நாங்க மினிமம் பாத்தீங்ன்னா ஒரு எட்டு பத்துருவாய்க்கு தாங்க வாங்குவோ பதின்சு ரூபா வரைக்கு போகுது ஆா எட்டு பத்துரூபாலயே முடிச்சிருவோ நாங்க
பரவால்லைங் பரவால்லைங் நாங்களு அப்படித்தாங்க எட்டுருவா உம்போர்வா பத்ருவா பத்து ரூபாக்குள்ளையு நல்லா இது வாங்கிக்கலாங்க நல்லா கருவே மாடா வாங்கிக்கலாங்க அப்டிதா சொல்லிட்ருக்காங்க இன்னிக் நேர்ல சந்தைக்கு போனாதா தெரியு எவ்ளோனு
ஆமா ஆமாங்க அதுவு உண்மதாங்க ஏனா இப்ப வெலவாசி ஏறிட்டு வருது மாட்டுக்கு வெலவாசி பால் வெல வேற ஒரு ரெண்ருபாய்ச்சு பண்ணிட்டாங்களாமா
ஆமாங்க
மொதலியு அம்பதுருவாய்க்கு இருந்ச்சு இப்ப அம்பத்திரெண்ருபாங்குறாங்க என்ன வெலவாசி ஏறுதுனே தெர்லைங்க
ஆ பாருங்க அப்புறோ ஒருத்தர் நேத்து உ கூட ஒரு இது பாத்தேங்க அவுங்க என்னன்னா நூறு மாடு வளத் ஒரு நாளைக்கே இல்ல ஒரு மாசத்துக்கே பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சோ சம்பாதிக்கிறாங்களாமா அதுல அதுக்கு பதினெட்டு பேர் வேற வேல செஞ்சுட்ருக்காங்க உள்ள
அவங்களுக்கு சேலரில்லா இருபது ரூபாய்மாங்க
ஆமாங்க ஆமாங்க அதா பாருங்க நூறு மாடு வச்சி ஒரு ஒரு நாளைக்கு அவுங்க ஆயிரோ லிட் டர் எடுக்கறாங்களாங்க மாசோ முப்பதாயிரோ லிட்டர் எடுக்குறாங்க
உம் பாத்துக்கங்க மாட்ட வச்சே பதிமூண் லட் சோ ரூவா மாசங்க நெனச்சிக்கோங்க அப்போ வருஷத்துக்கு எவ்ளவு கணக்கு பண்ணுங்க பாப்போ
வருஷத்துக்கு பதிமூணு லட்சோனா
ஒரு கோடியே முப்பது லட்சோ இல்லையே ம் ம் ஒரு கோடியே முப்பது லட்சோ நெனச்சி பாருங்க
சும்மாவாங்க இருந்தாலு அவுங்க ஆளுக்கு மாசோ இருவதாயிரோ குடுத்தாலுமே அவ்ளோ பெருசால்லா அவுங்களுக்கு லாசஸ் எல்லா இருக் கிடையாதுங்க என்ன மாசோ இருவது லட்சோனா பத்து பேத்துக்கு ரெண்டு லட்சோ எப்டினாலு ஒரு நாலஞ்சு லட்சோ தாங்க செலவாகுது அவரு கைக்கே பாத்தீங்கன்னா ஏழு எட்டு லட்சோ கைக்கு வரும்ங்க
ம் ஆமா ஆமா பாத்துக்கங்க எவ்ளோ லாபோ எடுத்துட்டுருக்காங்கனு பாருங்க ஆனா நம்ம பாத்தீங்கன்னா இது என்னாகும் ஏதாகும்லா பயப்படலா தேவ இல்லைங்க நல்ல தொழில் தா மத்தபடி ஒன்னு பாக்க தேவயில்ல நீங்க என்ன நெனைக்குறீங்க
பயப்படல்லா வேண்டாங்க இத வாங்கி போட்டோனா ஒவ்வொன்னா போட்டோம்னா கூட பத்து இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு நா ஒண்ணுருக்கு இதுங்க நால்லோனு வாங்கி போட்டோம்னா அது ஒரு ஆயிடுச்சுங்க ஒரு மூணு நாலு மாசத்துக்கப் அப்புறோ மறுபடி நம்ம கைல இருப்பு இருந்துச்சினா ரெண்ரெண்டா சேத்து சேத்தி வாங்கனும்னா கூட பரவாயில்லைங்க
அதுதாங்க நானு சொல்றே ரெண்டு ரெண்டா இல்ல ஒன்னொன்னா வாங்குனாங் கூட ஒரு அஞ்சு மாசங்கிறப்ப அஞ்சு தென வாங்கிற்லாம்லங்க
நா என்ன நெனைக்கிறேனாங்க இப்ப நம்ம பேஜு பேஜ வாங்கலைனா கூட
ம்
அதுதே அதுக்கான க டைம் வர வரைக்கு நம்ம கைல காசு இருப்பு இருக்க வரைக்கு பாத்தீங்கனா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வாங்கி வாங்கி விட்டுட்டு அது கரெக்டான விற்பனை க்கு தகுந்த கால நேரம் வந்துருச்சுனா அப்ப ஒவ்வொன்னா வித்தா கூட நமக்கு ஒரு பெரிய தொகை நம்ம கைக்கு வருமில்லைங்க
ஆமா ஆமாங்க இப்ப ஒரு அஞ்சு எண்ண விக்கிறீங்கனாலு ஒன்னு எம்போதுரூவாய்க்கு போதுனாலு உங்களுக்கு எவ்ளோ ஆச்சு நா நாலு லெட்ச கெடைக்கு இல்லைங்களா இதுவே ஒரு ஒரு ரெண்டு லெட்ச் ச்ச ஒரு ஆளுக்கு கைக்கு கெடைக்குங்க நெனச்சு பாருங்க ரெண்டு லெட்சத்த வெச்சு நீங்க ஒரு அதுல ஒரு அம்பது ரூபா செலவு பண்ணி ஒரு அஞ்சு எண்ண வாங்கி போட மாட்டீங்களா நீங்க ஒரு அஞ்சு ரூவா நீங்க ஒரு அஞ்சு ரூவா செலவு ஆமா அம்பது ரூவா செலவு தம்பி ஒரு அம்பது ரூவா செலவுன் நீங்க பண்ணீங்கன்னு வைங்க அவளோதா அஞ்சு அஞ்சு பத்தாச்சுங்ளா அவளதா ரெண்டு பேட்ச்சாச்சு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுதாங்க யோச்சுட்ருக்கோ
து நீங்க பண்றது கரெக்டு தாங்க ஆனா கால அளவு பாத்தீங்கனா உங்களுக்கு ஒன்னு ஒன்ற வருஷங்கிறதுக்கு அப்பறந்தா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கெடைக்கிறப்ப கொஞ் ஞ்ச யோசிக்க வேணு
ஆமா ஆமாங்க இப்போ ஒன்னு இல்லைங்க அது ஃபஸ்ட்டு பேஜு விக்கிற வரைக்கு நமக்கு அப்டித்தாங்க இருக்கு ஃபஸ்ட்டு பேஜு வித்து ட்டம்னாங்க அப்பற பின்னாடி இருக்கது அதுக்கு தகுந்த மாரி கால நேர கரெக்டா வந்துருங்க அப்றோ ஒவொன்னா ஒவ்வொரு பேஜா விக்கறக்கு ஆரம்மிச்சுற்லாங்க அதுக்கு தகுந்த மாரி பேஜு பிரிக்கணுங்க பேஜு பிரிக்கணு வாங்கணு
நீங்க இது செட் ஆகுறக்கே பாத்தீங்கனா நாலு வர்ஷ பக்க ஆயிரு மாட்டுக்குதுங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க ஆனா செட்டாகுறக்கே ஆனா நாலு வர்ஷ தேவப்படாதுங்க ரெண்டு வர்ஷ போதுங்க ஏனா
இல்ல இல்லைங்க இப்ப பாத்து ஒரு பேட்ச்சு நீங்க சேல் பண்றக்கே பாத்தீங்னா ஒ ஒரு ஒ டூ இயர்ஸ் ஆயிரும்னு வைங்க
ஆமாங்க
நீங்க வாங்குனாலு டூ இயர்ஸ் ஆயிரு அதுக்கப்பற அந்த காச ச வ வெச்சு இன்னொன்னு நீங்க ரெண்டு பேஜு எடுத்தாலுமே அதுக்கு ஒரு ரெண்டு வர்ஷ ஆகுமுலங்க
நா சொன்னது வந்து அ வருமா அ அந்த ஒரு பேஜு வித்ததுக்கப்பறந்தா நம்ம அடுத்த பேஜு போணுன் நா சொல்லவே இல்லைங்ளே நா வந்து ஒரு இப்ப ஒரு மூணு மாச இதுக்குள்ள வந்து ஒரு அஞ்சு அ ஒரு பேச்ச சேத்துக்கிட்டம்னா அதுக்கப்பற ஒரு மூணு மாச நாலு மாசத்துக்கப் அப்பற ஒரு பேஜ்ஜ சேத்தணுன் தா சொல்றங்க
ம் கரெக்ட்டு கரெக்ட்டு நல்லதுங்க
அப்டி சேத்திட்டம்னா நமக்கு பின்னாடி நமக்கு ஒரு பேஜ் வித்ததுக்கப்பற மூண் நாள் மூணு மாச நமக்கு கேப் கெடச்சா மறுபடியு இன்னொரு பேஜு வித்துக்கலாங்க
நல்லது நல்லதுங்க அப்டி பண்றது நல்ல ஐடியாதா சேரி ஓகேங்க நன்றி மீண்டும் சந்திக்கலாம்
சேரிங்க நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றிங்க